நலமா இருக்கீங்களா?
ஆ நலமா இருக்கே. ஆ உணவு முடிந்தது இரவு உணவல்லாம் முடிந் தது.
ம் என்ன பண்ணிட்ருக்கீங்க?
இப்போதைக்கி வீட்லதா சும்மா அப்டியே ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கே. கைபேசி
அ ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழர் சொல்லுங்க.
அ அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவரங்கள்ல்லா ஆ இருக்கு இல்லைங்களா இப்ப மழைக் காலங்கள்ல வந்து தாவரங்கள் எல்லா நம்ம பாக்குறப்ப ரொம்பவே பச்ச பசேல்னு இருக்கும் இதே கோடை காலத்தில பாத்தீங்கன் னா இலைகள்லா இந்த ஆ பள்ளி ஸ்கூல் போறப்ப பாத்தீங்கன்னா ஆ ஸ்கூல் லீவு அந்த மே மாத கூ விடுமுறை முடிஞ்சு நா வந்து போவே அப்ப பாத் தீங்கனா எங்க ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்களா இருக்கு. புல்லா வே மரங்கள தான் இருக்கும் அந்த மே மாசம் முடிஞ்ச போனா ஒரு மாத்தும் கூட ஒரு இலை இருக்காது புல்லாவே கீழே கொட்டிட்டு இருக்கும் எங்க பிட்டி சார் என்ன பண்ணுவாரு அப்ப வந்து எங்களை அந்த இலைய எல்லாம் பொறுக்க விடுவாரு எல்லாத்தையும் வாரி கொலுத்துன தான் எங்கள் ஸ்கூல் அதது ஒரு நயன்த் ஒரு எய்த் கே அங்க இதான் பண்ண விடுவாங்க அவர் ரெண்டு நாள் இதை பண்ண விட்டு அதுக்கப்புற தான் கிளாஸ் ஸ்டார்ட பண்ணுவாங்க எங்க ஆரம்பிப்பாங்க அது மாதிரி தாவரங்கள் எல்லாம் பாத்தீங்க நீங்க இந்த கேரளா பக்கம்லாம் போயிருந்தீன்னா ப பா்த்த இருப்பீங்க நம்மள விட அங்க அந்த சுற்றுச்சூழல் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இயற்கை ந்த பச்சைப்பசேனு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பகுதியில் போறப்ப அது மாதிரி உங்களுக்கு தாவரங்களை பத்தி பேசுற ப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான இடங்கள் போறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
நான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனதில்லை நான் வந்துட்டு ஆனா தாவரங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கான காரணம் வந்துட்டு ஹம் இப்போ எந்த தாவரமே நமக்கு வந்து ஒரு கெட்டது செய்யாது எல்லா தாவரத்திலயுமே மருத்துவ குணம் இருக்கு நம்ம வந்துட்டு ஆனா நம்ம அந்த தாவரத்தை வந்து பெருசா விரும்புறது கெடையாது ஏன்னா நம்ம வந்துட்டு ச அசைவம் தான் எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்குது ஆனாலும் இந்த இந்த சைவத்தையே நம்ம அசைவம் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம் ஆனா அது யாரும் அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டறாங்க தாவரத்துக்கு
ஆமா அது என்னவோ உண்மைதான் அஹ் தாவரம்ன்றப்ப எனக்கு நெறைய தாவரங்கள் வந்து எங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கனா எங்க அப்பாவுக்கு வந்து இந்த தாவரம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு சும்மா புடி புடிக்காதுன்னு சொல்ல முடியாது இது ஆஹ் எங்க வீட்டுல அந்த போதுமான அளவுக்கு அந்த இப்ப இருக்க வீட்டில் இடமும் இல்லை அவர் எனப் அப்புறம் அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து இந்த நீங்க இந்த ஸ்கூல் படிக்க சொல்ல அந்த பயாலஜி அந்தந்த உயிரியல் எடுத்து தெரிஞ்சிருக்கும் அந்த கட்டி போட்டால் குட்டி போடும்ட்டு ஒரு சில அது பயாலஜிக்கல் நேம் வந்து மறந்து போயிச்சு எனக்கு படிச்சது அதுல அது எ வீட்டுல நெறைய இருக்கும் ஸ்கூல் படி அதெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு மேம் அந்த டீச்சர் கிட்ட வந்து இதெல்லாம் கொடுப்போம் நாங்க ஆசிரியர்க கிட்ட கொடுத்து அவங்கல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது மாதிரி நான் எடுத்தது வந்து உயிரியல் குரூப்ன்றதுனால அஹ் இங்க அருகாமைல ஒரு அ அர்ரோவ் வில்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அங்க உள்ள போனீனா ஃபுல்லாவே தாவரங்கள் தான் இருக்கும் நாங்க ஸ்கூல்படிக்கு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கணிதம் பய உயிர்கள் குரூப் எடுத்தவங்க மட்டும் கூப்பிட்டு போனாங்க அப்ப போறப்ப நானும் போனேன் அங்க போறப்ப நெறைய தாவரங்க பத்தி நெறைய டெபினேஷன் அவ்வளவு ம இரு துவ குணம் இருக்கு நெறைய விஷயங்க சொன்னாங்க ஆனா அங்க சொல்றப்ப எல்லாமே ஞாபகம் இருந்தது அ தனி த வீட்டுக்கு வந்ததுக்க அப்புறம் எல்லாம் மறந்து போய்டு எப்பய தான போற இப்ப அந்த அரவியில் பக்கெல்லாம் போறப்போ நான் பாத்துட்டே போவேன் அவ்ளோ விஷயம் இருக்கும் சாப்படுறது புல்ல பாத்தீங்கன்னாங்க வளர செடி கொடி ய அ எல்லாமே செரி அவங்க சாப்ப பது எல்லாமே அவுங்களா வந்து எல்லாமே இது பண்றதுதான் அறுவடை பண்றதுதான்
அது வந்துட்டு நம்ம வந்து அவுங்க நமக்கு சொல்றாங்கங்கிறப்ப நம்ம வந்து அது நடைமுறையில வச்சிருந்தோம்னா நமக்கு அது வந்து எப்பவுமே மறந்து போகாது தோழர் நம்ம வந்துட்டு அத நம்ம நம்ம அத கேக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அதை அத நடைமுறையில வச்சலன்னா நமக்கு அதை தானாவே அது மறந்து போய்டும்
ஆமா
உம் ஆமா அப்புறம் உம் சொல்லுங்க இப்போ வந்துட்டு
தாவரத்தை பத்தி நம்ம சொல்றவ பத்திதான் எல்லாருக் வீட்டுல வளர்க்கறது ரொம்ப பிடிக்கல அ அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து நீங்க ஏதாவது ரொம்ப விருப்பட்டு ஏதாவது ஒரு செடி கொடிகள் வளர்க்குறது வழக்கமா வச்சிருக்கீங்களா
வீட்டுல வந்துட்டு கொல்லையில வந்துட்டு ரொம்ப பெரிய எடம்ல்லாம் இல்லை கொஞ்சம் எடம் தான் இருக்கும் அதுல வந்துட்டு இந்த சின்ன சின்ன நெல்லிக்காய் இருக்கும்லா அந்த அது அப்புறம் மருதாணி கனகா மரம் அப்புறம் அ எலும்பிச்சம் பழ மரம் அப்புறம் வந்துட்டு தென்னைமரம் அப்புறம் இந்த மாமரம் வச்சிருக்கோம் இப்பதான் அது ஒரு இல விட்டுருக்கு
தோட்டமா வச்சிருக்கீங்களா எல்லாம்
இல்ல ஆமா ஒரு ரொம்ப சின்ன இடமாதான் இருக்கும்
இல்ல இப்படி எல்லாம் தனித்தனி தோட்டமா வச்சிருக் நீங்களான்னு கேக்குறேன்
இல்ல இல்ல இல்ல இல்ல அதுவும் அந்த கொல்லைக்கு பின்னாடியே வச்சிருக்கோம் எல்லாத்தையும்
செரி செரி செரி
ஒண்ணு ஒண்ணு அந்த மாதிரி அப்புறம் பூ கண்ணு இந்த டிசம்பர் கனகாபரம் அப்புறம் மல்லிகைப்பூ அந்த மாதிரி அது அதுல வந்துட்டு இந்த எலும்பிச்சை கண்ணு வந்துட்டு அது காய் எல்லாம் வச்சிருச்சு அது நல்லா காக்கிது அத வந்து அது டெய்லியுமே அத பயன்படுத்திக்கிறோம் அதே மாரி இந்த மருதாணி செரிதான் நம்ம வந்துட்டு இந்த வெள்ள அந்த அந்த வி்க்கிறாங்கள அந்த அந்த கெமிக்கலா அந்த அதெல்லாம் வாங்காம இத நம்ம இயற்கையா நம்ம இது போடுறது வந்து இது குளிர்ச்சியும் கூட நமக்கு அது இதே மாதிரி அது ஆஹ ரசாயன கலர்ல்லாம் இல்லாது இது ஒரு இயற்கையான கலர் அதனால நம்ப இத நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் வந்துட்டு கருவேப்புல அந்த செடியும் இருக்கு வீட்டுல அது வந்துட்டு ரொம்ப ஒரு இப்ப ஏதாச்சும் ஒரு டக்குன்னு தாளிக்கணும்னா கூட டக்குன்ன நம்ம போய் கொள்ளையில தான் இருக்கு பரிசிட்டு வந்தலாம் அந்த மாதிரி
உஹம் கண்டிப்பா இது மாதிரி எங்க வீட் வீட்ல பா்த்தீங்கன்னா பெருமளவுல இல்ல நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த எங்க வீட்டுல செடினு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாரிஜாதன்ட்டு ஒரு ரெண்டு பூச்செடி இருக்கும் இந்த சாத்துக்குடி மரம் மரம் இருக்கும் சின்ன சின்ன மரம்ந்தான் ஒண்ணு ஒண்ணு தான் இருக்கும் இதெல்லாமே அப்புறம் அந்த கட்டிப்பட்டல் கட்டி போடும் இந்த கத்தாழ இதுமாரி எங்களுக்கும் இது மாரி கொல்லையில பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு போ போட்டிருக்கோம் ஆஹ இப்ப அதாவது உளுந்து அது மாரி ஏதாவது போடுவோம் அவ்வளவுதான் பெருமளவு நாங்க சவுக்க தான் மேஜரா அதிகமா பண்ணுவோம் ஏன்னா அதுதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வேலை அதிகம் இல்லாம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு ஒரு கை ஒரு ஒரு க ஒரு அதிக ம ஒரு தொகை வரும் அதனால அது
உம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப வந்து தென்னை மரம் வளக்கணும்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து அந்த ம மட்டையில வந்து நம்ம வீடு கூட்டுறதுக்காக தொடப்பம் செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு அந்த தேங்காய் இளணி அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாரி எப்டி நம்ம ஒரு ஒரு நாலு ஒரு ரெண்டு மூணு மரம் வச்சா கூட அந்த தேங்காயை எல்லாம நம்ம விற்பனை பண்ணலா அது நமக்கும் அதுல கொஞ்சோ லாபம் இருக்கு நம்ம நம்ம வீட்டுக்கும் நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் நம்ம அதே நேரத்துல எடுத்துக்கிட்டு மீதி போக நம்ம விற்பனைக்கும் பண்ணிக்கலாம் அந்த மாரி உபயோகம் தர அந்த மரம் எல்லா நம்ம வளக்கணும் அதிகமா
கண்டிப்பா தென்னை மரம் ஒரு பத்து மரம் இருந்தாலே போதுங்க ஒரு பத் ஒரு இருவது மரம் இருந்ததுனா மாச செலவுக்கு ஆகும் ஒரு இருவது மரத்துல ஒரு மரத்துல சும்மா ஒரு பத்து இளநீ வ வேலையே ஒரு பத்து மரத்துல அறுத்தனா நூறு இளநீ நூறு இளநீ பதனியோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறவங்க வந்து பதினெண்டு ரூபாய் தா எடுக்குறாங்க ஆனா அவுங்க விக்கிறப்ப அறுவரு அறுவது ரூபா வரைக்கும் வச்சு விக் கிறாங்க இப்ப நீங்க ஒரு ரோட் ரோட் ஓரத்துல ஒரு கடை போட்டு வித்தாலுமே பத்திங்கன்னா உங்க நல்ல காசு சரி அதல்லா நல்ல வருமானம் இருக்கு தான் நம்ம இந்த பால் மாறாதான் பண்ணணும் அதுதான் அதுதான் விஷயம் நீங்க சொல்ற மாரி தென்னை மரத்துல நல்லாவே சம்பாரிக்கலாம் அதுவும் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் எல்லா போட்டாலே நல்லா ஒரு மாச வருமானம் மாரி வரும் அது கொஞ்சோ நீங்க ரொம்ப அதிகமா போட்டீக்கனா அதுக்கு ஏத்த நல்லவே சம்பாதி எங்க ஊர் பகுதியெல்லா ஃபுல்லாவே அதுதான் எல்லாருமே பாத்தீங்கனா ஏக்கர் கணக்குல தென்னங்கண்ணு தா வைப்பாங்க
இங்கயே
சென்னைக்குலாம் மோஸ்டா எடுத்துன்னு போவாங்க டெய்லியுமே ஒரு ஒரு பதினஞ்சு ஒரு லோடு ஆச்சு போயிடும் சென்னைக்கு இங்கிருந்து
ம் ம் ம் ம் ம் ஆமா அதுக்கு நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் தரனும் ஏன்னா வந்துட்டு அது இது மாரி நெறைய நமக்கு பயன் தர மரங்கள் வந்து அதே மாரி வாழை மர இருக்கும் பாருங்க அதுலயும் வந்துட்டு நமக்கு நெறைய பயன் இருக்கு
ஆமா வாழைமரம் வீட்ல இருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாழயும் இருந்தது பச்ச வாழையும் இருந்தது நார்மல் இந்த ரஸ்தாலின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அதுமே இருந்தது
ம் ம் அதுதான் அதுல வந்துட்டு அந்த இலையிலயும் நம்ம சாப்ப பாடு போட்டு சாப் சாப் டுகலாம் அப்ற வந்துட்டு தண்டு பூ அப்புற அந்த பழம் காய் அப்டி சொல்லிட்டு எல்லாமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்பற வந்துட்டு அந்த இப்ப வந்த மரத்த நம்ம வெட் ட்டிட்டு அந்த அந்த வேர் பகுதி இருக்கு பாத்தீங்ளா மேலே வெட்டிட்டு வந்தாரு குள்க்கல பாதிலா அதுல வந்துட்டு நம்ம ஒரு துணிய கட்டி வச்சிணு நைட்டு அப்ப காலையில பாத்தொம்னா அதுல வந் து ஆ தண்ணி நிக்கு அது வந்து அவ்ளவ் நல்லது ஆனா அ து வந்து யாருக் னி பெருசா அதுல வந்து விழிப்புணர்வு இல்ல அது அந்த தண்ணி இது பண்ணணு அந்த மாதிரி ந்திரி அ இந்த மருத்துவர்களே அதிகமா அந்த தண்ணித
பண்றாங்க அது ஏன்னா அது வந்து நம்ம அது ஒணு அது அவ்ளவ் ஒரு ஒரு ருசியா இருந்தா குடி ப்பாங்க அது வந்து வாய நம்ம வாயில வைக்கிற அப்ப ரொம்ப ஒரு மாரி ஒரு துவர்பா ஒரு மாரி கசப் ப்ப ஒரு மாரி இருக்
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா
யாரோ அத குடிக்காம விட மாட்டாங்க அதுதா அதுக்கு காரனோ
ஆனா வந்துட்டு எப்ப ம் நமக்கு வந்து இந்த இனிப்பு தர பொருள விட இந்த மாரி அ கசப்பான பொருளோ இல்ல துவர்ப்பான பொருளோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப
அது எல்லா விஷயத்திலியுமே அதுதா ஒரு உணவுன்றத விட ஒரு பொதுவான ஒரு விஷய எந்த விஷயத்துக்கு நம்ப ரொம்ப கஷ்டப்படுறோமோ அதுலதா நமக்கு பயன் அதிகமா வரு எளிமையா ரொம்ப ஒரு வேலைக்கு போனாலு ரொம்ப எளிமையா இருந் அதனுடைய பயன் நமக்கு அதிகமா ச் கிடைக்காது அது உணவுன்றத விட எல்லா விஷத் த்துக்குமே அது பொருந்து ப ய தனிப்பட்ட வாழ்க்கையில நா நெறைய விஷயங்கள நா பா
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி தோழர்
கண்டிப்பா ரொம்பவே நன்றிங்க